ஹலோ
ஹலோ
ஹலோ கண்ணா எப்டி இருக்க
அக்கா நல்லா இருக்கே நீங்க எப்டிங்க்கா இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ப்பா வீட்ல
ஒ எல்லாரு நல்லா இருக்காங்கங்கா அங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக் ங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா
ஓ கேங்கா என்ன ப சாப்ட்டாச்சுங்கா நீங்க என்ன பண்றீங்க அக்கா நம் ஓகே ஓகேங்கா ஓகே ஓகே குட்டி க்ளாஸ்ஸுக்கு சமையலுங்கா சப்பா தி செஞ்சேங்கா அது அதுவே விட்டாச்சுங்கா
சேரி
கொஞ்சோ வெளியில போற வேல ஆமாங்கா லன்ச்சு இனிமே தாங்க ஏதாது பண்ணணு
செரி செரிப்பா
ஓகேங்க்கா சம்மர்லா உங்களுக்கு எப்படி போறே ஓகே ஓகேங்க்கா
உக்கார வச்சிருக்கே
ஓகே ஓகேங்கா ஓகேங்க்கா
என்னப்பா சம்மருக்கா எங்க வெளிய போறதுன் தெரியில போணுன்னு ஆச இருக்கு சில்லுன்னு கிளைமேட்டுக்கு எங்கயாவது போனா பரவால்ல
ஆமாங்கா ஆனா இப்ப வெக்கேஷன் டைம் எங்க போனாலு வந்து ரென் இது ஃபீ இது டாரிஃப்லா கொஞ்சோ அதிகமா இருக்குல்ல நார்மல் டேஸ் போறது சார்ஜ் அதிகமாதா இருக்கு எங்க போறதுன்னா தெர்ல வெயிலுக்கு பெட்டரு வீட்லேயே இருந்துக்கலான்னு இருக்கு வெளியில போகணுன்னு இருக்கு
ஆனா எங்க கூட்டங் கூட்டமா இருக்கு எங்க போனாலு
ஆமா ஆமாங்கா
ஹில் ஸ்டேஷன் எங்க எடுத்துக்கிட்டாலு
ஆமாமா ஆமாங்க்கா ஆமாங்க்கா நாங்க பக்கமா போய்ட்டு வந்தோ வெளியில அங்கேயுமே வ பாத்தீங்னா ரொம்ப கிளைமேட் எல்லா சூப்பர் அப்படின் சொல்ற அளவுக்கு இல்ல
ம் உம் நமக்கு தெரிஞ்சது என்ன ஊட்டி கொடை கானலு மிஞ்சி மிஞ்சி போனா அடுத்தது ஏற்காடு நம்ம இதுல வந்துட்டு அவ்வளவுதான்
ப
ஆஹ் ஹா
அங்கேயுமே கிளைமேட் வந்து சூப்பருன்னு சொல்ற அளவுக்கு இல்லங்க்கா
எங்கேயுமே வெயில் ஜாஸ்தி தான்
பயங்கரமா இருக்கு ஆமா
அ கொஞ்சம் ஏர்லியரா போயிருந்தாவேன்னா நமக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கலாம் இப்ப எல்லாருக்கும் எலெக்ஷனுக்காக வந்தாங்க திரும்ப எல்லாம் எலெக்ஷன் எப்படா முடியும்ன்னு பார்த்த மாதிரி இருக்கு மறுபடியு போய்
ஆமாங்க்கா
எங்கடா எங்க எங்கேயாவது கொஞ்ச சில்லுன்னு போய் ஒரு ரெண்டு மூணு நாளா
ஆமா பயங்கரமா இருக்கு ஹீட்டு வீட்டுக்குள்ளயே இருக்க முடியல வீட்லயுமே ஃபேன் போட்டாதான் இருக்கு இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு
அப்படிதான் இருக்கு ஃபேன்லியும் உட்கார முடியல ஓரு லெவலுக்கு தானே ஹீட்
ஆமாங்கா ஆமாங்கா குட்டிச மெயின்டென் பண்றது அத விட அதிகமா இருக்கு
ஆமா ஆமா நா ஒருத்தட வயநாடு ட்ரிப்பு போயிருந்தே ஆ அப்ப வந்து நல்ல மழ மழையு பேஞ்சது கொஞ்சோ பனியு இருந்தது வெயிலு இருந்தது நைட்டானா மழ பெய்யு ஆ மதிய வந்து வெயில் கொளுத்து அப்புறோ ஏர்லி மார்னிங் நல்லா பனியா சூப்பரா இருக்கு கிரினிஷா இருக்கு பாக்குறதுக்கு அந்த மாரி நம்ம ஊர்லய இருந்தா நல்லாவ இருக்கு
இருக்கு ஆமாங்கா ஆனா நம்ப வெயில கூட நம்ப சர்வே பண்ணிறோ ஆனா மலை பணி இல்லாந்தா நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம எவ்ளோ வெயில் அடி சொல்லுங்க தம்பி எப்படியோ ஒன்னு வெளியில போணும்னு போயடுறோம் கா மழ வர்றப்ப பனி வர போ பாருங்க நம்ம கொஞ்சோ வெளில போறது அவாய்ட் பண்ணிக்கிறோ கேட்டா சளி புடிக் கு அது பண்ணு ஃபீவர் வருன் சொல்லிட்டு ஒரு அவாய்ட் பண்ணுவோ
ஆனா அந்த சம்மர் டைம்ல தாம்ப்பா கொஞ்சோ டூர் போறதெல்லா பண்ண முடியு மத்தபடி கோயில் கொளோன்னு போறதெல்லா அது அப்பப்ப பெஸ்டிவல் வர்றப்போ போறோ வருவோ அது வேற ஆனா இந்த மாரி வெக்கேஷன் வர்றப்பதான நம் நம்ளால டிரிப் போய்ட்டு
மாங்கா போய்ட்டு குட்டிஸு ஃப்ரீயா இருப்பாங்க நமக்கு வந்து அந்த ரொ ட்டின்ல இருந்து கொஞ்சோ
ப்ரேக் எடுத்த மாரி இருக்கு ம் அதுதா ரொம்ப முக்கியோ அதுதா கெடைக்க மாட்டேங்குதே
நாம்ப கெடைச்சா நம்ம வீட்ல இருக்கறவங்களுக்கு ஒர்க்கு
ஆமா
அவங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ நமக்கு ரொட்டின் னு ஆல்டர்னேட்டிவா வருங்க்கா ஆமாங்க்கா
நீங்க எங்கயாது ப்ளான் பண்றீங்களாடா ட்ரிப்பு போறதுக்கு
ட்ரிப்பு போலான்ட்டுதாங்க இருக்கு ஏற்காடு போலாமா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கு
ம்
பாப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து
ம்
ஃபேமிலியா ஆ அப்றோ எப்போ என்ன பண்றோன்தெரில ஒன் டே ஸ்டே பண்லா அப்டிங்கிற ஒரு ஐடியாவு வந்துது அப்றோ இங்க பக்கத்துல இருக்கது போலாமா வேண்டாமாங்ற ஒரு இது வேற மார்னிங் போய்ட்டு நைட்டு வந்துர்லா அப்டிங்கற ஒரு ப்ளானிங்ல இருக்குங்கா இப்ப ஆமாங்க்கா
என்னதா இருந்தாலு அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது ஸ்டே பண்ணாதா அப்டியே அந்த கிளைமேட்டுக்கு அப்டியே சும்மா நை ட்டு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அட்லீஸ்ட் பா டான்ஸ் ஆடலனாலு பாட்டு கேட்டுட்டு
கேட்டுட்டு ஆமாங்க கண்டிப்பா
ரொம்ப ரிலாக்ஸா இரு இருக்கு
ஆமா ஃப்ரெண்ட்ஸ்சு இவங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கல்லா வந்து ஃபேமிலிய போலே எல்லாரு போயிட்டு வரலானு கேட்டாங்க செரி போலாம் பிளான் பண்ணிருக்குங்கா அப்பற என் வீட்லயு அவருக்கு கொஞ்ச ஒர்க் இருக்கு பாத்துட்டு என்னங்கிறது தெரிலே எல்லாரு எல்ல அவங்கவுங்க ஒர்க் ஷெடியூல்ல பொறுத்து ஒன் டே நைட் ஸ்டேனா ஸ்டே இல்லன்னா மார்னிங் ஹேர்லியரா போயிட்டு நைட்டு வந்து லேட் நைட்டா கிளம்பிக்கலா அப்டின்னாங்க என்ன பண்றாங்கன் தெரியல க
சேரிடா எனக்கு கொடைக்கானல் போகணு ஆசையா இருக்கு எல்லாரு எங்க போனாலு கொடைக்கானல் கொடைக்கானல்னு போறாங்க நானு இத க்கு போனது இல்லே ஊட்டிக்கு ஒரு தர போயிருக்கே ஆ ரெண்டு தரயு போயிருக்கே ஊட்டிக்கி ஆஹ் ஸ்கூல் டைம்ல ஒருத் அப்புற மேரேஜ் ஆனதுக்கு ஒருதடவ போனே ஆனா கொடைக்கானளுக்கு தா இது வரைக்கு ஒருதடவ கூட போனதில்லே
ஓகே அதுவு நல்லா இருக்கு கா சீனரி ஆஹ் நல்லா இருக்கு கா நல்லா இருக்கு
இருக்லா நெறைய சீனரிஸ் இருக் ன்டு அப்டின் னாங்க ஆனா
நம்ம எங்கயுமே போலனாலு நல் நல்லா ரெசார்ட்டா நம்ம புக் பண்ண ணிடோன அந்த ரெசார்ட்குள்ளயே இருந்தோம் நீங்க அந்த அங்க இருக்கிற இத என்ஜாய் பண்றதுக்கே நமக்கு
ஆமாமமா அங்க இருக்க ஆம்பியன்ஸ் நம்ம போயிட்டு அங்க இருக்க கேம்ஸ் வெள்ளயச்ச பண்ணாலே டைம் சரியா இருக்கு அது
நம்ம இங் ஸ்பீடா நம்ம ஒர்க் பாப்போ இந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கணு குளிக்கணு ஸ்கூ பண்ணணு அதை பண்ணன் ட்டு அங்கே போய் ஃப்ரீயா எந்தருச்சு அந்த ஒரு மாரி எல்லா ஸ்லோவா ஃப்ரீயா பண்லா
ஆமா அது ரொம்ப நல்லாத்தா இருக்கும் இங்கே பிளேன் பண்ணணு சேவிங்ஸ் பண்ணனு அப்புற பிளான்
பிளான் பண்ணனு ஆமாங்கா ஃபஸ்ட் அது சேவிங்ஸ் அப்புறதா பிளான்
உம் உம் என்ன பண்றது இங்க கொஞ்சோ அட்லீஸ்ட் மழ வந்தது நா நல்லாருக்கு கொஞ்சோ
ஆமாங்கா அ நேத்து மழ வரங்கிற மாரி சொல்லிருக் சொன்னாங்க ஈவினிங் கொஞ்சோ ஒரு மாரி கிளைமேட் மாறிச்சா அப்புற அப்டியே ரொம்ப ஹீட் ஆயிடுச்
இன்னிக்கி மழ வருனு சொன்னாங்கப்பா நானு அப்டிதா நம்பிட்ருந்தே அப்பற பாத்தா கிளவுடு வந்து வந்து போது சன்னும் அப்படியே மறையுது வருது மறையுது வருது அப்பிடின்ற மாரி இருக்கு
நேத்து சாயந்தர இடியெல்லாக்கூட இடிச்சது ஆனா வந்து வந்து அப்றோ காத்து பயங்கரமா வந்துச்சு அப்பற அப்பிடியே ஸ்டாப் ஆயிடுச்சு செரிங்க்கா வீட்லலா கூட நாளைக் ஆமாங்க்கா பயங்க என் தடவ மழ வருமான்னு கூட தெரியில
எங்கப்பா உம் என்னவோ ஒரு வெக் கேஷன் பிளான் பண்ணலாம்னா நடக் க்க மாட்டேங்கிது உம்
ஆமாங்க்கா சர் நாமல்லாமக்ஷ ஒரு வெகேஷன் பிளான் பண்ணி போலா
பிளான் பண்றது மேட்டர்ல்ல எக்ஸ்கியூட் பண்
இது அதுதாங்கா ஆமா பிளான் பண்றதெல்லா ஈசி ஃபிரீயா பண்ணிர்லா அத எக்ஸிக்யூட் பண்றது தா ரொம்ப டஃபான டாஸ்க்கு
இப்ப நா வரன்னு சொல்வே அப்புற கடைசி நிமிஷத்துலா இல்ல என் ஹஸ் பண்டுக்கு ஏதோ ஒர்க் வந்துருச்சு என்னால வர முடியலன்ப அதே மாரி உனக்கு ஏதாவது ஒர்க் ஒன் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் வரு இல்ல உனக்கு ஏதாவது வந்துரும் இது மாதிரி ச் எல்லா தியும் தூக்கி போட்டு நம்ளால போவ முடியாதுல்ல அது வந்து கஷ்டோ
அதற்குமா
உம்
அதயும் தாண்டி நம் நாமளே பிளான் பண்ணி போ போகணும் போய்ட்டு வர்ணம்க்கா
பண்ணணும் பண்ணணும் சீக்கிரம் பண்ணுவோம் லிஸ்ட்வுன் பண்ணு மொதல ரெஸ் ரெசார்டல்லா லிஸ்டோன் பண்ணனும் அப்புறோ அப் அப்பறந்தான் ப்ளேச ஃபஸ்டு ப்ளேசின் மூணு என்ன லொக்கேஷன் நமக்கு வேணும் அப்டின் டிசைட் பண்ணிட்டு அப்றம் மா அதுல எங்கங்க ரசார்ட்டு நல்லா இருக்கு அப்டின் பாத்துட்டு கண்டுபுடுச்சு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்புறோ அதுல நமக் எது அப் பர்டபுளா இருக்குனு பாத்து அத லிஸ்ட் எடுக்கனும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பட்
ரொம்போ முக்கியம் ஆம்மாரு ஆம்மாங்கா
அதனால அத பாத்து டிசைட் பண்ணனும்
டீஸ் எல்லாம் என்ஜாய் எப்டி பண்ணுவாங்க அவ்ங்க ஃபுட் அக்கம்டேஷன்ஸு எல்லாம் பாக்கணும்
அதெல்லாம் பாக்கணும் அப்பாப்பா இதெல்லா நம்ப லிஸ்ட் அவ்ட் பண்ணி சா கன்சால்டேட் பண்ணி நாம்ப ஃபைனலைஸ் பண்றதுக்குள்ள வெக்கேஷனே முடிஞ்சி போய்டும்
முடிச்சிரும் ஹா ஆம்மா ங்க்கா அது வேணா கரெக்டு
நமக் கெங்கப்பா ஸ்கூலு ஆரம்பிஸ்ட்டாங்கன்னா ஃப்ரீ டைமே கெடைக்க மாட்டேங்குது
அஹ் கண்டிப்பா இல்லங்க்கா பயங்கர அப்டியே பயங்கர ஒரு இதா போயிட்ருக்கும்
உம் அதுனால நமக்கு டைம் கெடைக்கெறப்பெல்லாம் நம்ப கொஞ்ச அப்பப் ப ஆஹ் ஒரு கான்ஃப்ரென்ஸ் கால் போட்டு டிஸ்கஸ் பண்ணி மூடிவ் பண்ணணும்
ஆமாங்கா கண்டிப்பா கண்டிப்பாங்கா பண்ணலாம்
ஒரு நாளைக்கு எல்லா டிசைட் பண்ணி வெய்ங்க வீட்லயும் பேசி வெய்ங்க
ஓகேங்க்கா
முடிவு பண்ணி
முடிவு பண்ணி ஓகேங்கா கண்டிப்பா போலாம்கா ஓகேங்கா அ ஓகே ஓகேங்க
ஆஹ் ஓகே பை